என்னனா
இல்ல இல்ல நா பண்ணல பண்ணலானு எடுத்தே அதுக்குள்ள நீ பண்ணிட்ட
அந்த மாரி ரெண்டு பேரு சேம் டைம்ல பண்ணா கட்டாயிடுமா
தெரிலயே
சேரி உம்
என்ன ஏதாது ஜாபுக்கு ட்ரை பண்றியா
உம்
எங்கே இன்னு காலேஜ் இன்னு எத்தன வருஷ இருக்கு
த்ரீ இயர்ஷ்
ஆ
த்ரீ இயர்ஷ் இருக்கு டூ த்ரீ இயர்ஷ் பண்லாமா இல் ல இன்னு ஒரு வருஷ பண்ணிட்டு டிகிரி மட்டு வாங்கிட்டு யூனிவர்சிட்டி பண்லாமா
யுனிவர்சிட்டி போட்டுக்கோ டிகிரி மட்டு வாங்கிட்டு
எப்டி யூனிவர்சிட்டில கரஸ் போட்லாமா
அது உன்னோட இது கரஷ் போடுறதுனாலு சரி அப்டி இல்லனா இது ப டெய்லி இதுவா போற
எம் பி ஏ படு எம் பி ஏ போடுறதுக்கு கே பண்றதுனா அதுக்கு என்னா மாரி பண்ணு
புரில
எம் பி ஏ பண்றோமனா கேட் எக்ஸாம் வேணுனா ப்ரைவேட்லதா வந்து எம் ஏ கரஷ் இதா கேட் எக்ஸாம் இல்லாம போ ற மாரி வரு ப்ரைவேட் இ எச் டி தா போணுனா கேட் எக்ஸாம் வேணு அதுக்கு இன்னா இன்னா மாரி படிக்கறது
அது நா வந்து இன்ஜினியரிங்கு எனக்கு அத பத்தின ஐடியா இல்ல நீ யாராது நல்லா தெரிஞ்சவங்கள கேளு நானு முடிச்சி ஏதோ எத்தன பத்து வருஷ பதனொ பத்து வருஷத்துக்கு மேல ஆகுதுல
பத்து வருஷமா ஆவுது நீ முடிச்சு
ம் ஒம்போது வருஷ ஆகுது
ஆ
அப்றோ அதா இந்த ஆரில்லா போட்றன்ல
அ
தே ஒரு நல்ல ஒரு ஜா
அய் முதுகு வலிக்குது கம்முனிரு
அப்டியா
ஆ வண்ணா அஹா அதுல ஃபுல்லா உக்காந்து தா வலிக்கிது ஐ மீன் நா எங்க டைம் கெடக்கறப்பதா போட்ற
செரி ரொம்ப சு அப்டியா இல்ல இல்ல கேக்கற அதையே ஃபுல் டைமாலா இப்ப பண்றாங்க இல்ல நெறைய பேரு அவங்களா மிஷின் வெச்சுருப்பாங்க இல்ல
மிஷின்ருல்ல கைலதா போடறாங்க இப்ப நா வந்து ஃபுல்லா போட்டாதா எனக்கு வலி தெரியு அதா நா வந்து கழுத்து ஓரளவு கை வருல்ல அந்த மாரி நா பாதி பாதியாதா போடற ஒரு ப்ளவ்ஸ் ஃபுல்லா போடல
நா நீனு அவங்களுக்கு போட்ட பிளா பிளவுஸ் எல்லா ஃபோட்டோ எடுத்துதான அனுப்புன் சொன்ன யாருக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷனுக்லா போட்டல
அது நாந்தா போஸ்ட் போட்ருந்தனே இன்ஸ்டால
ஓ அந்த போஸ்ட் பிளவுஸ் தானா
ஆமா
ம் ம் அதே மாதிரி உங்க அக்கா கைல கோன் வெச்சால அத ஃபோட்டோ எடுத்து அனுப்பு எப்டி வெச்சுருக்றன் பாப்போ சொல்லி நானு கேட்ட எனக்கு அவ அத செய்யவே இல்
ஆ உங் ஃப்ரெண்டு தான
ம் அதா யாருக்கோ இப்ப போயி கூட ஆ அதா எதோ ஆயரத்து ஐநூறுபா எதோ குடுத்தாங்கன் சொல்லுச்சு அ அதான் செரி இப்ப எனக்கு அத அனுப் நானுமே ச் எனக்கும் கொஞ்சோ இப்ப மெகந்தி பாத்து வச்சுக்க கத்துக்கட்டன்ல எனக்கு சரி எப்டி இருக்கு நானா இன்னும் யா
லட்டரு வாங்கி தரலாம் நான் சொல்லிருக்கேன்னு ஒரு அக்கா கடை வைக்க போறேன்னு சொன்னுங்க எனக்கு டிசைன் போடுற அக்கா தான்
உம் உம் உம்
ஆஹ் ஒரு அக்கா தா ஆனா காசு வந்து பொறுமையாதான் தரும் ரொம்ப பொறுமையா தரும் ஒரு மாசத்கு ஒருக்கா தா தருது எப்டியாது நம்ம கைக்கு வந்துடுது அப்டின்னு சொ சொல்ட்டு நானு குடுத்தேன் ச் எப்டியாது குடுக்குற காசு குடுத்துடுறாங்க நான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா ஃபோன் பண்ணி பண்ணி ஃபோர்ஸ் பண்ணனா குடுத் த்துற்றாங்க
உம் உம்
ஒரு அக்கா கொஞ்சோ வேணு அப்டி சொல்ட்டு கேட்டனா குடுத்துருவாங்க
அதான் செரி க்ள பாஃப்
ரேஷ்மா யாரோ வந்திருக்காங்க
ம் அதுக்குதா கேட்டே கடைசில நீ வந்துட்டு அவ எனக்கு ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பவே இல்ல நா அனுப்புறேன்க்கா அனுப்புறேன்க்கா அப்டின்னு சொன்னா கேட்கணு திருப்பி நீ ஞாபகப்படுத்து அவளுக்கு
ஹும் ஹும் ரெண்டு அண்ணா வந்திருக்காங்க அங்கிள்ஸ் ஆஹ்
அங்கிள்ஸ்
இங்க ரெண்டு பேரு வெள்ல வந்திருந்தாங்க
என் கிட்ட பேசு சத்தோ கேக்குது அப்போ
அதா‌ அந்த அக்கா தா சொன்னாங்க மெஹந்தி போட யார்னா
உம் உம்
யார் யார்னா இருக்காங்களா அப்டின்னு கேட்டாங்க நா இப்ப கஹ கட ஓப்பன் பண்ண போறே மெகந்தி போட ஆள் வேணு அப்டி சொன்னாங்க அதா நா சொன்னே நீங்க சொல்லுங் கா வருவாங்க அப்டினே தூரத்துல இருந்து தூரமா போய் போடுறவங்கனா வருவாங்களா ச்
உம்
பக்கத்து ஊர்ல வந்து போற் துல்லா வருவாங்களான் கேட்ட ஆ வருவாங்கக்கா நீங்க சொல்லுங் க எதுவாருந்தாலு சொல்லுங்க எங்க அக்கா க்ளாஸ் முடிச்சிருக்காங்க அப்டின் சொன்ன முஷ்டல்ல க்ளாஸு
முடிச்சுட்டே ஆனா ரெக்காடுல்லா இன்னு நானு சப்மிட் பண்ல நா இன்னு அது போட்டது வந்து நா யார் கைலியு யார் கைலியுமே இன்னு நா போட்டே பாக்லே
நீ பாப்பா கைல போட்டு உட்ற வேண்டியதான
ப்பா கைல‌ எப்டி போட முடியு அது ஒழுங்கா காட்டாது அம்மா கைல தா போட்டு ட்ரை பண்ணணு சரி இன்னிக் அப்பா வலனூர் போனார்னா ஒரு க கோனு வாய்ன்ட்டு வர சொ
ஐயோ மொக்கையா போட்றாங்க அவுங்கல்லா வந்து நல்லா வாங்னாங்க புரிதா அது போடவே தெரியாது ஆனா போடுது ஆனா
ஏ நல்லா போட்றாங்க நீ சொல் ற மொக்கனு நா ஒன்னு அந்த அளவுக்லா அழகா போடுவனா என்னானே எனக்கே தெரியல
போட்றாங்க தா சொல்றா அந்த அக்கா வந் மேக்கப்பே மொக்கயா போட்றாங்க நா சொல்ற இங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே அவுங்க்கிட்ட தா போட்றாங்க வேற எதுல எங்க போனாலு அதிகமா இருக்கு இவுங்க வந்து கரெக் ட்டா வாங்குறாங் அப்டின்றப்ப இவுங்க்கிட்ட தா வராங்க
கோர்ஸ் முடிக்கணுனு ஆசையா தா இருக்கு எங்க ஒரு டைமே இல்ல நல்லா கத்துக்குணு எனக் கு ஒரு ஆச தா டைமே இல்ல கடுப்பா இருக்கு என்னடா பண்றது எதாது ஒரு இன்க்கம் வ இருந்தா நல்லாருக்குமே வீட் லயே இருக்கோ எனக்கானா ஒரு பெரிய சந்தோஷ் ஒ ஒன்னனா ஆ அ நா ட்யூ இப்ப கல்யாணத்துக் முன்னாடி ட்யூஷன் எடுத்தா அதுல ஒரு காசு வரு சேத்து வச்சிர்ந்து அப்பா அம்மா கிட் ட குடுப்ப இல்ல நானு டைப் ரைட்டிங்கு காஸ் கட்டிப்ப இல்ல ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிப்ப அப்டி பண்ணிக்கிட்ட அதுக்கப்றோ கல்யாணத்துக்கப்றோ எந்த ஒரு ஒருபா கூட நா சம்பாரிக்கவே இல்லல எனக்கு ரொம்போ ஒரு மாரி ஏக்கமா கஷ்டமா இருக்கு ஏ புள்ளைங்களுக் கூடோ ஒரு ஏ கையால நா ஒரு துணி எடுத்து தர முடிலையே அப்டில்லா வந்து எனக் க்கு ஒரு மார் ரொம்பக் கஷ்டமா இருந்துச்சி ஆனா இப்ப எனக்கு அந்த ஒரு ஐநூத்தி முப்பத்ரெண்ரூபா காசு வந்தது இந்த காரியாவுல பேசி எனக் கு அத பாத்தோனயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக் ஆனா ஆ போன வார வந்துது இந்த ஒரு வாரோ அடுத்த வாரம் நா தம்பிக்கு பொறந்த நாளு எம் பையனுக்கு ஆ இந்த வாரத்துல பேசறது எப்டியாருந்தாலு இந்த சனி ஞாயறுல கொஞ்ச காசு வரு எப்டின்னாலு
வீக்லி வீக்லி வருமா
லி வீக்லி வரு வந்துதுன்னா எ த எ தங்கத்துக்கு அழகா வந்து நானு ஒரு ட்ரெஸ் எடுத்து அவ பொறந்த நாள் போட்டு எனக்கு அது எனக்கு ஜாலியா இருந்துது நா பாப்பாக்கு எடுப்பே தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் கண்டிப்பா எடுத் எடுத்து இது பண்ணுவேன்றப்போ எனக்கு ரொம்ப அது ஒரு சந்தோஷ மா இருந் இருக்கு ஆ ஒரு ஹேப்பினஸ் தான உண்மையாவே நா சம்பாரி க்கவே இல்ல பாப்பா எனக்கு சே சம்பாரிச்சிருந்தா நம்ம அம்மாவுக்கு குடுத்துருக்கலாமே நீ யோசிச்சு பாரு இன்னேரோ நா சம்பாரிச்சிருந்த னா காது குத்துக்குலா வந்துட்டு அம்மா இப்பலா அம் எதா ஒரு காசு ஒரு நூறுவா குடுமா அம்பருவா குடு பரவால்ல இது வாங்ட்டு வர்னா இல்ல நீ அதிகமா செலவு பண்ணாத காசு நா சேத்து வெக்கணு ஏனா பசங்களுக்கு நா நகை எடுக்கணு துணி எடுக்கணு அப்டினு அம்மா சொல்றாங்க அதுவே நா சம்பாரிச்சனா அம்மா ஏ இது பண்ணணு நா துணி எடுத்து நா நகை எடுத்து அம்மா கைல குடுத்து நீ வந்து சபைல எனக்கு நின்னு பெ பெருமையா செஞ்சுட்டு போமான் நா சொல்லுவ எனக்கு அதல்லா வந்து நம்ளால முடிலியே அப்டின் எனக்கொரு கஷ்டோ எனக்குள்ள ஆனா எதோ மாமா வந்து எனக்கு ஒரு சப்போட்டா எனக்கு நெறையா ஹெல்ப் பண்றதுனால எனக்கு கஷ்ட தெரில இப்ப மாமவுமே எனக்கு ஹெல்ப் பண்ல எனக்கு சப் போட்டா இல்ல அப்டின்னா யோசிச்சுப்பாரு நான் ரொம்போ எனக்கு மனசலவுல நா ரொம்ப கஷ்டப்பட்ருப்ப ஆனா
நீங்க ரெஸ்யூம் எத்தா ட்ரை பண்ணா
பாப்பா இருக்காடா பாப்பா கொஞ்ச வளந்தாதா என்னால இப்ப தம்பி இப்பதா ஸ்கூல் போறா அவ்ங்க ரெண்டு பேருக்குமே நா அம்மு கிட்ட விட்டுடுன்ற அம்மா வல்லா முடியாது பாப்பாவே தம்பி ரெண்டு பேர்லா வ சிட்டு தம்பிய போய் மதிய யார் கூட்டியா அப்பா கடையாது அப்பா இருந்தா பரவால்ல இப்ப அப்பாவு வேலைக் போறாரு தப்பிப் பேய் மதிய யார் கூட்டி டின்வருவா பாப்பாவ வந்து பாப்பாவ வளத்து தா இதுக்கப்றோ பாப்பா வந்து ஒரு ஸ்கூல்க்கு போயி அவ கொஞ்ச செட் தில்லா ஆகுற வரி க்யு நா சைட்இன்கம் தா எதாவ்து பாக்கணு அந்த சைட் இன்கமே மெயின் இன் கமா நா மாத்தணு அப்புடுதா எனக்கு பசங்ள விட்டுட்டு லா வேலைக்கு போற் துலா எனக் தெரில கொஞ்ச பசங்ள வளத்து விட்டுட்டு தா நா வேலைக் போணுமே வழி இல்ல அதா எக்ஸாம்க்கு படிக்கலான் பாக்ற ஏன்னே தெர்ல என்னால படிக்க உக்காரவே முடில
ஐயோ முடியாது எப்டி அவ அழுவா அது கத்து
ஆ அதல்லா விட மனசு படிக்கிறதுக்கே போ மாட்டுது ஃபோன் எடுத்தா இன்ஸ்டாகிராம் ம ஃபோன் அ எடுத்தா வீடியோசு அப்டிதா போது ஏன் தெர்ல மேபி ஒரு கிளாசு இப்ப பசங்களா இல்லாம ஸ்கூல் போய்டாங்க அப்டினா காலைலே வேலைய முடிச்சுட்டு க்ளாஸன்லா போனா கொஞ்சோ படிக்க உட்காரோனோ என்னமோ எனக்கு தெரியல அது பாக்குணு பாப்பா இருக்கப்ப ஆமா அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா நா பாப்பாவ விட்டுட்டு க்ளாஸ்சுக்கு போவே அம்மா வீட்டுல இல்லல்ல எப்பயாவது இப்ப வேலைக்கு போறாங்க அம்மா அவங்க வந்து அவங்க இல்லடா இப்ப நிக்க சொல்ல முடியாது அப்ப நம்பளுக்கு வந்து நம்பளுக்கு நம்ப வீட் வீட்டுக்கு வருமானம் தேவைல கடன் வாங்கி வச்சிருக்காங்கல நம்ப அப்பா அம்மா அத அடைக்கணுல இப்ப கடை கட்டனாங்க இல்லியா அதுக்கான வ கடன் இருக்குல அத அடைக்கணுல இப்போ மாமாவே ஒரு ரெண்டர லட்சம் சும் தரல அப்டின்னா யோசிச்சுபாரு அந்த காசும் அம்மா வந்து கடன் தான் வாங்கிரு வாங்க அந்த காச திருப்பி குடுங்க மாமா கே ப்ளானா என்ன எப்டியாருந்தாலும் நம்ம கொஞ்சோ குடுத்துருனுல அத பண்றான் அ என்னவோ சரி இரேன் பாப்பா அழுவுதுன் நெனைக்கறேன் நான் தோ ஒரு நிமிஷோ நா பண்றன்